ஹலோ எப்டி இருக்கீங்க
வணக்கம்ங்க நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நான் நல்லா இருக்கே சொல்லுங்க இப்ப என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க ஏதாவது வார இறுதி வரப்போது எதாவது திட்டம் வச்சிருக்கீங்களா
ஆமாங்க போன வாரம் கடைசியல தானே வந்து என்னோட நண்பனோட ஒரு படத்துக்கு போயிருந்தோம் தனுஷ் நடிச்ச படம் கரானு ஆ அது இதே நாலு இருவது போன ஞாயித்திக்கிழமதா அப்போதைக்கு நாங்க தேயட்டர்லதான் இருந்தோம்
ஆ ஆ ஆ செரி செரி செரி சோ சொல்லுங்க எப்படி படம் நல்லா ரசிச்சீங்களா
ஆமா நான் வந்து இப்ப தனுஷ் படம் கடைசியா வந்த ரெண்டு மூணு படம் ரொம்ப நல்லாவே இல்ல இந்த இட்லி கட அதுக்கப்புறம் ரெண்டு மூன் படம் ஆனா ஒரு நல்ல ஒரு ஆக்டர் அவரு ஆனா ஏன் தெரில கடைசி ரெண்டு மூணு படம் நல்லாவே இல்ல சோ அதே நினப்புலயே நான் வந்து அந்த படத்துக்கு போனே அப்ப இதுவும் கொஞ்சம் ஒரு மொக்க படமாதான் இருக்கு ஏனா என் ஃப்ரெண்டு தான் கூப்ட்டா எனக்கு வந்து தேயட்டுருக்கு போய் படம் பார்க்க விருப்பல்லாம் கடையாது
ம் ம்
ஆ சோ அந்த ஒரு எக்ஸ்படேஷன் இல்லாம தான் போனே ஆ ஆனா அதுக்கப்புறம் போய் அந்த படத்துல உக்காந்தனா ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா போச்சு ஒரு நல்ல படமா அமைந்சிச்சு டைம் போனதே தெரியல எனக்கு அதுக்கப்பறம் வெளியே வந்துட்டு டு அப்டிய அன்னிக் நய்ட் டின்னரு வெளிய சாப்டுட்டு அவன் கூட இருந்து நேரத்தை பேசுத்தி பொழுது போக்கிட்டு அப்டியே நான் என்னோட வீட்டுக்கு வரறதுக்கு ஒரு நைட் ஒரு பன்னண்டு பன்னண்டரை ஆயிச்சி சோ இப்படிதான் போன வாரம் போச்சி இந்த வாரம் யோசிட்டு இருக்கேன் இந்த வாரம் என்ன பண்லா படத்துக்கு போலாமா இல்லனாக்கா ஆ நாங்க வந்து பேட்மிண்டன் விளையாடுற பழக்க இருக்கு சோ அது வந்து ஃபிரெண்சோட ஒரு ஒன் அவர் புக் பண்ணி விளாட போலாமா அந்த மாரி இன்னும் ஆரம்பிக்கல பிளானிங்கு நாளைக்கு கி தான் ஆரம்பிக்கனும் என்னனு தெரியல பாப்போ
ஓகே ஓகே நல்லா அருமையாதான் திட்டம் போட்டு நேரம் செல வழிக்கிறீங்க நீங்க படம்னு சொல்லவு எனக்குமே ஞாபக வந்துச்சு நானு இந்த வாரத்துல என்னுட பையனுக்கு வந்து விடுமுறை நாட்கள் இப்ப அதனால அவ வந் து வற்பற்புறுத்திக்கிட்டே இருந்தான்னு மைக்கேல்ங்கிற படம் போனோ ஆ ஐ திங்க் நீங்க பாத்துருப்பிங் ளோ அல்லது கேள்விப்பட்டு இருப்பிங்க மைக்கேல் ஜாக்சனோட மைக்கேல் ஜாக்சன் னோட வாழ்க்கை வரலாறுல ஒரு பகுதி எடுத் துருக்காங்க நல்லாவே இருந்துச்சி நா வந்து சிறு வயசுல வந்து எம் ஜே ஓட ஆ ரொம்ப ரசிகைன்னு சொல்லலா அதுக் காக ரொம்ப கிரேசி ஃபேன்லா சொல்லிக்க மாட்டே பல பேரு இசையில வந்து எனக்கு அவருடைய இசை அதவிட அவருடைய நடி நடனம் அப்படின்னு சொல்ல லா ஆ எனக்கு தெரிஞ் சி நம்ம தமிழ் சினிமாக்கள்லயே பிரபுதேவா அவர பின்பற்றி ஆ அந்த நடனங்களை அந்த மூண் வாக்குனு ரொம்ப பிரபலமா அவரு செய்த அந்த நடன அசைவுகளெலா நம்ம நம்ம மக்களுக்கு கொண்டு வந்தது நம்ம பிரபுதேவா சார் தான் நெனைக் கிறே சோ அவரு வந்து மைக்கேல் ஜாக்சனோடத்துகல்லா பாத்து அவரே பல நேர்முகங்கள்ல பேட்டிகள்லெலா சொல்லிருக்காரு ஓ அந்த ஒரு இதோடதா நானும் போனே நல்லாவே இருந்துச்சு படோ ஆ சோ இப்பவே வந்து அடுத்த பகுதி எப்ப வரு இப்பதா அவங்க தயாரிக்கவே ஆரம்பிச்சிருக்காங்கன் சொன்னாங்க அது எப்ப வரு அப்புடிங்கற ஒ ரு ஆவலோட இருக்கோ ஏனா அவருட இந்த பகுதியில வந்து அவரு தனியா சோலோவா செஞ்ச அவருடைய அந்த பயணம் தொடங்குறதோட அப்புடியே நின்றுக்கு இந்த கதை சோ அவர் அந்த தனியா வந்து ஆரம்பிச்சதுக்கு அப்பற அவருடைய வாழ்க்கையில் நடந்ததெல்லா வந்து அ பாக்கணும் அப்புடிங்கிற ரொம்பவே ஆர்வத்தோட இருக்கிறே
ஓ சேர் சேர் இது வந்து இது தமிழா அ இல்லனா
அ தமிழ்லயும் இருக் இருக்கு இத நா பாத்தது ஆங்கில படம் தா
ஓகே ஓகே
பட் யா தமிழ்லயு மொழி இது பண்ணி வந்திருக்கு என்னுடைய பைய வந்து அவ தமிழ்நாட்டுக்குள்ள பெறந்திருக்கானே ஒழிய இங்க வளந்தது இல்ல படிச்சதுல்லங்குறதுனால அவனுக்கு கு அவ்ளவா வந்து தமிழ் புரியாது அதனாலயே வந்து குறிப்பிட்டு ஆங்கிலத்துலே இருக்குற படத்துக் கே போனோ ஏன்னா நா எங்களுடைய தாய்மொழியு வந்து தமிழ் கெடையாது நாங்க படிச்சு கத்துக்கிட்டது பேசுறதுதா வந்து தமிழ் அதனால அது அவனுக்கு ஓரளவுக்கு ஒரு அடிப்படையான விஷயங்கள் புரியு ஓகே இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்ற எனக்கு அதே ஆ திரைப்பட வளாகத்துலயே என்ன கராவு இருந்துச்சு நா சும்மா ஒரு கேலிக்கு நா உன்ட்ட சொன்ன இந்த முவி போய் பாப்போ ப்பா அப்டின் சொன்ன சோ நா அவ அவரு ஒரு இப்ப சமீபத்துல அவர் நடிச்ச ஒரு இந்தி திரைப்படம் அவ கொஞ்சம் கொஞ்சோ பாத்திருந்தா ஆ தேரி இஷ்க்கு மே ன் தனுஷ் தா நடிச்சிருந்தாரு அ அது பாத்து இது இல்லமா எனக்கு அவ்ளவா புடிக்கல வேண்டா அப்டீனு சொன்னா ஏன்னா அந்த படமே வந்து ரொம்ப மொக் கையாதா இருந்துச்சு என்னாலயே நானே வந் து திரையரங்குக்கு போய் பாக்கலா அத நல்ல வேல தப்பிச்சே அப்டீன்னு நெனச்சுகிட்டே ஏன்னா எனக்கோ ஒரு சில தனுஷ் படங்கள் வந்து ரொம்பவே என்ன சொல்றது ரசிச்சு நா பாத்துருக்கே ஆனா அந்த ஒரு எதிர் பார்ப்போட அந்த படத்துல ஒக்காந்துட்டு என்ன இவ்ளோ மெக்கையா இருக்கே அப்டீனு எனக்கு தோணிச்சு ம் யா திரைப்படங்கள் அப்றோ சொல்லுங்க வேற ஏதாவது சமீபத்துல பாத்த வே ற ஏதாவது ஆ அதாவது இப்ப சொன்னீங்கில்லயா எதிர்பார்க்காம போனே ஆனா எனக்கு புடிச்சிருந்தது அப்டீனு அந்த மாதிரி ஏதாவது பாசமான ஆ திரைப்படம் பார்த்த அனுபவங்கள் இருக்கா உங்குளுக்கு இப்ப
ஆ இன்னோரு ஒன்னு இருக்கு அது வந்து இப்போ கிட்டத்தட்ட அது ஆகி ஒரு பல வருஷோ இருக்கோ ஏழு எட்டு வருஷோ இருக்கோ நா வந்து சென்னையில வந்து ஒரு ஒரு கல்லூரில படிச்சுட்டு இருந்த அது பக்கத்துலயே அ தியேட்டர் இருக்கோ அப்ப வந்து அந்த காலத் துல வந்து காசுலா நம்மகிட்ட அவ்ளோ இருக்காது சோ அந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு தியேட்டர் இருக்கோ அங்க வந்து பத்து ரூபாய்க்கு வந்து உங்குளுக்கு ஸ்டிக்கர் கெடைக்குது ஏன்னா அந்த ஃப்ரெண்ட்டு சீட்டு இருக்கோ பாத்தீங்களா அங்க யாரோ ஒக்கார மாட்டாங்க ஆ அது இல்லாம அதுக் குஷ்ஷனா இருக்காது அது வந்து உட்டனா இருக்கோ சோ அது வந்து யாரோ வாங்க மாட்டாங்கோ சோ அந்த டிக்கெட்ட வந்து சோல்ட் அவுட் பண்ண சொல்லி டென் ருபீஸ் க்கு அஃபிஷலா தேட்டர்ல கடுப்பாங்க இப்போ அதுக்கு வந்து நீங்க வந்து அ ஒரு நாளுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அஞ்சி ஷோ வெச்சுனாக்க ஆ அதுக்கு வந்து மதியான சூப்பு ஒரு ரெண்டு மணிக்கு போய் நீங்க லைன்ல நிக்கணோ அங்க ஒரு ச சாயங்காலோ நாலு மணிக்குலா குடுக்க ஆரம்பிப்பாங்க ஒரு டூ ஹவர்ஸ் அப்டியே வெயிட் பண்ணுவாங்க கு கூட்டத்துல அது நார்மலா மாரி நம்ம டிக்கெட் வாங்குற மாரி ஃப்ரியா போய் க்யூல நின்னு காஸ் குத்தா அது மார்லா இருக்காது அங்க என்ன மாரி நறைய பேரு காசு இல்லாதவாங்க நறைய பேர்லா வந்து நிப்பாங்க கஸ்டத்ல இருக்குறவங்லா வந்து நிப்பாங்க அப்டீயே கூட்டமா இருக்கோ அந்த கூட்டத் அத நீங்க ரெண்டு மண்நேரோ வெயிட் பண்ணி அத டிக்கெட்டு வந்து வாங்கிட்டு வர்னோ நீங்க சோ அப்போ அங்க என்ன ஆச்சுனாக்கா ஆ ஹலோ கேக்குதா
ஆ சொல்லுங்க சொல்லுங்க
ஆ அது மாதிரி நா ரெண்டு மணி நேரோ நின்னு ஆ ஒரு படோ இந்த த்ரிஷா இல்ல நைன்தாரானு ஒரு படோ வந்துச்சு அப்போதா நா காலேஜ் படிக்கும் போது சோ அந்த படோத்துக்குதா டிக்கெட் வேணோனு சொல்லி ஒரு ரெண்டு மண்நேரோ நின்ட்டு இருந்த பாத்தா நா கரெக்டா கவுண்டர் கிட்ட எனக்கு டர்ன் வருது கரெக்ட் டா அவ சொல்றா அந்த அந்த படத்துக்கான டிக்கெட் வந்து சீட் ஃபில் ஆயிடுச்சு அப்டீன்றா அதுக்கப்புறோ என்ன டிக்கெட் இருக்கு கேட்டா ஏதாவது இங்கிலீஷ் படத்தோட டிக்கெட் இருக்குன்னா நா என்னடா பண்றது ரெண்டு மண் நேரோ நின்னு வேஸ்டாயிடுச்சே செரி வந்ததுக்கு எதாச்சு வாய்ட்டு போ அந்த டிக்கெட் வாங்கிட்டு போய் அந்த படத்துக்கு போன நைட் ஒரு பத்து மணிக்கு அது ஒரு சரியான ஒரு மக்க படோ ஒரு கதையு புரியல ஒன்னும் புரியல அ பாதிலே நா என்ச்சி வந்ட்ட நானு அதுக்குப்பு செக்யூரிட்டி கேட்டா நீங்க வெள்ள போனா நீங்க மறுபடி உள்ள வர முடியாது அப்டின்னா நா சொன்னா நீங்க நீங்க மறுபடியு எனக்கு காசு குடுத்து கூப்டாலு நா அந்த படத்துக்கு வர மாட்ட சொல்ட்டு நா அப்டியே பாதிலயே போயிட்டே சோ அது அந்த மாரி ஒரு பேடான எக்ஸ்பிரியன்ஸ் அது
ஆ சில நேரங்கள் அப்டித்தானே ஆகுது இல்லையா கரெக்ட்டுதா அதுவு ஒரே வெறுப்பா இருந்திருக்குல்ல ரெண்டு மணி நேர கா த்திருந்துட்டு நமக்கு புடிச்ச படத்துக்கு டிக்கெட் கெடைக்கல கெடைச்சி போன படமு இவ்ள மொக்கையா இருக்குன்னா கடுப்பாயிருக்கு அந்த மாதிரி தருணத்துல என்ன பண்ணுவிங்க எதாவது திரைப்பட பாடல கேப்பிங்களா இல்ல எதாவது ரொம்ப பிடிச்ச உணவ சாப்பிடுவிங்ளா ஒரு ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வேணுல்ல நமக்கு
இப்பனா பிரச்சனை இல்ல இப்ப வந்து து சம்பாதிக்கிறோ எதாச்சி கடுப்பாச்சு னாக்கா டக்குனு அந்தது வெள்ல வரத்துக்கு போய் டீ குடிக்கிறது ஜூஸ் குடிக்கிறது எதாச்சி சாப்படறது இல்னா எங்கயாச்சு போய் சும்மா பைக் எடுத்துட்டு ஒரு ரவுண்ட் அடிக்கிறது அந்த காலத்துல வந்து நம்ம காலேஜ்ல படிச்சிருந்தோ நம்மளுக்கு வந்து பாக்கெட் மணி ரொம்ப கம்மியாதா இருக்கு சோ அதுலதா செலவு பண்ற மார்ருக்கு சோ அப்ப வந்து என்னதா கடுப்பானாலு நம்னால அந்த டக்குனு அதுலருந்து வெளிய வர ணுனா ஒன்னு பண்ண முடியாது சைலண்ட்டா அடே அதே நெனைச்சிகிட்டு அப்டியே வெளிய போயிட்டே அந்த கடுப்புலயே
உண்மைதா உண்மை உண்மை அதுலயே அப்டியே வந்துகிட்டே இருந்துகிட்டே வெளில கொஞ்ச நேரமாதா வர முடியும் கரெக்ட்டுதா அந்த அந்த பருவத் த்துக்கு ஏத்தபடிதா அதுவு நீங்க சொன்னிங்க இல்லையா நமக்கு அந்த யோசி ச்சு யோசிச்சு ஒண்ணொன்னையு செலவு பண்ற மாரிதா இருக்கு நிச்சயமா எனக்கு அந்த பருவத்துல நடந்ததெல்லா ஞாபக வருது நாங்க சில சமயங்கள்ல வந்து நாங்க நா கல்லூரி ஹாஸ்டல்ல தங்கி படிக்கல ஏன்னா லோக்கல் ரெசிடென்ட்டா இருந்த நா இருந்த ஊர்லயே இருந்த கல்லூரில சேந்ததுனால ஆனாலு அந்த டவுன் பஸ் டி க்கட்ட கூட அந்த பைசா கூட சில சமயங்கள்ல யோசிச்சு சேத்து வெப்போ அந்த ஏதாவது ஸ்பெஷல்லா நாங்க நண்பர்களோட சேந்து வெளியில போய் சாப்பிடணுனு திட்டம் போட்ருப்போ வீட்ல கேப்போ வீட் ல வந்து ஏற்கனவே இந்த மாசத்துக்குரிய பாக்கெட் மணி குடுத்தாச்சு உங்ளுக்கு அவ்ளதா அப்படிம்பாங்க இல்லையா ஆனா சில சமய நண்பர்கள்ட்ட நம்ம மறுக்கவு முடியாது அப்ப என்ன பண்றது இந்த மாதிரி ஒரு சிலதலா கட் பண்றது அல்லது டெய்லி அந்த மத்யான நேரத்துல சில சமயங்கள்ல ஏதாவது அம்மா வந்து இன்னைக்கு சரியா காய் வெக்கல டப்பால அதனால நீ வட வாங்கிக்கோ இல்ல ஒரு ஜூஸ குடிச்சுக்கோ அப்படின்னு அப்பப்ப எக்ஸ்ட்ரா பைசா குடுத்துருப்பாங்க அதெல்லா சேத்து வெச்சுக்கிறது ஆ அப்ப அந்த அவுட்டிங்க்கு இது யூஸ் பண்ணணுன்னு சோ அதுதா எனக்கு இப்ப நினைவுகள்ல வருது இப்ப நீங்க சொல்லவு சோ இவ்ள நேர உங்ககிட்ட நம்மளுடைய இந்த என்ன சொல்றது பொழுதுபோக்கு மற்றும் நமக்கு உண்டாகும் இந்த என் சொல் பண தட்டுப்பாட்டு நேரத்துல என்ன பண்ணிருக்கோ அப்படிங்கறத பத்தி கலந்துரையாடுனது ரொம்பவே சந்தோஷமா இருந்தது ரொம்ப நன்றிங்க வணக்கம்
வணக்கம்